கேக்குதா ஆ ஆ சொல்லுங்க
ஆ வேல ஏதா செஞ்சுட்டிரிக்கீங்களா என்ன பண்ணிட்ருக்
இல்ல இல்ல இல்ல நா ஒரு அஞ்சு மணி ஆனதுக்கப்பறோ தா அ தூத்து பறிக்க எல்லா ஆரம்மிப்ப
ஓகே ஓகே இன்னு டைம் இருக்கு அப்ப இன்னொரு கால் மண்நேர இருக்கு
கா மண்நேர இருக்கு ஆமா
சரி சரி எனக்கு இனிமே தா பைய்ய வருவா அவ நாலு நாப்பத் தஞ்சு அப்டிதா வருவானே அவனே வந்துருவா ஸ்கூல் விட்டு ஸ்கூல் பஸ்சு வரு
போனும்ல்ல வ அங்க
இல்ல நா போ வேண்டிதில்ல ஸ்கூல் பஸ்சு வந்து வீட்டுக்கிட்டயே தா விடுவாங்க அவனே வீட்டுக்கு வந்துருவா பிரெச்சன இல்ல அந்த அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கே நீ வெளில வந்து நிக்க மாட் டேன்றிங்க அப்டின் கேப்பா இன்னொரு குட்டி பாப்பா இருக்கு
ஈசியா இருக்கு நா ஸ்கூல் படிக்கும்போது நா ஏனா அம்மா அ செல எல்லா ஸ்டுடண்டோட அம்மாவு வாசல்ல வந்து நிப்பாங்க கூ ஸ்கூல் வாசல்ல வந்து நிப்பாங்க கூப்பட்றதுக்கான்டி எனா நா ஸ் அ எய்த்து வர படிச்சது வந்து பக்கத்துல தா ஸ்கூல்லு அது வந்து நடந்தே வந்துர்லா நடந்தே ஸ்கூலுக்கு போயிட்லா வீட்டுக்கு நடந்தே வந்துர்லா அப்டிங்கறப்போ பக்கத்துல உள்ளவாங்க தா சே ம் மோஸ்லி அந்த ஸ்கூல்ல சேக்கவு செய்வாங்க எல்லா பேரன்ஸ்சு கூப்ட வருவாங்களா ச்சாங்க ஈவினிங் அப்ப கூப்ட வருவாங்க எ எங்க வீட்லேருந்து அம்மா அப்பா யாரு கூப்ட வர மாட்டாங்க அப்பா வந்து டீ யாவரம் பாக்காங்க வேலைக் பேய்ருவாங்க அப்போ அந்த டைம் இருக்க மாட்டாங்க அம்மா மட்டு வீட்ல இருப்பாங்க நானு கூப்புட வரட்டாங்களா நா வந்து சொல்லுவ நீங்க எல்லாரு வராங்க நீங்க ஏன் கூப்ட வரமாட்டிகிங்க அப்டின் சொல்லி நா கேப்ப ஏனா எல்லாரு பேரண்ஸ்சு அவங்க கைப்பிடிச்சி கூட்டு போவங்க வண்டில வந்து கூட்டு போவாங்க அப்டிங்கிறப்போ நமக்கு ஆஸ் சையா இருக்கும் தான நா கேப்பே ஏ கூப்ட வர மாட்டிகிங்க அப்டின்ட்டு ஆ அப்டியே கூப்ட வந்தாலு அம்மா நடந்துதா வரணு நடந்துதா வந்து சும்மாதா நடந்தே தா கூட்டு போற மாரி இருக்கு ஏனா வீடு பக் பக்கத்துல தா நா சொல்லுவ அப்ப எப்மாது நா சொல்லிட்டே இருக்கேன் சொல்லி எப்மாவது ஒரு நாள் வருவாங்க கூப்டறதுக்கு அப் ப அப்ப எங்க அம்மா வந்துருக்காங்களான் எனக்கு தெரியாதா தெரியாதுங்கிறப் ப்போ நா வேற ஏதாது பாதைல நா பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவ அம்மா இங்க எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்றோ வீட்டுக்கு வருவாங்க காங்கள அப்டின் ட்டு நா நீங்க வந்திருக்கீங்கன் எனக் தெரியாதுல்ல நா வா வீட்டுக்கு வந்துட்ட அப்டின்னு இப்டியே பேயிரு
இப்ப டெய்லி வந்தா தெரியாது வர்ல ப்டின்னா நமக் தெரியாதுல்ல என் பையனுக்கு எப்டின்னா அவனு அதே மாரி தா என்ன கேப்பா நீங்க ஏ வரமாட்டிக்கிறங்க இங்க வந்து பாத்தா பஸ்ச வீட்டு எறங்கணும் போது எல்லா அம்மாங்களு போய் நிப் ப்பாங்க நின்னு கூப்பிட்டு வருவாங்க அதுக்காக சொல்லுவா எல்லா வராங்க தான நீங்க வரவே மாட்டிக்கிறீங்க நா சொல்லுவ அவங்களுக்குல்லா இன்னொரு கொழந்த இல்ல அவங்க இன்னொரு கொழந்தையு ஸ்கூல் போது ரெண்டு கொழந்தையு வருது அதனால வராங்க எனக்கு வந்து இன்னொரு கொழந்த இருக்கு இந்த கொழந்த பால் குடிக்குது அதனால என்னால வர முடியல நீயே வந்துரு வீட்டுக்கு அப்டினு சொல்லுவ இப்பயுமே வந்து கேப்பா நீங்க வந்து என்ன கூப்பிட வரவே மாட்டிக்கிறீங்க கூப்பிட வர மாட்டிகிறீங்க அப்டின்னுவா நாலா ஸ்கூல் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் தா படிச்ச என்ன யாரு கூப்பிடல்லா வந்தது கெடையாது கூட்டு போய் விட்டாங்க அஞ்சா அஞ்சாவது படிக்கிற வரைக்கு என்னை கூட்டு போய் எங்க அம்மா விட் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க ஆறு டு மணிக்கு தா எங்க அம்மா வேலை விட்டு வருவாங்க ஆனா நான் நால்ரைக்கு ஸ்கூல விட் ட்டு புள்ளைங்களோட பேசி வீட்டுக்கு போயிடுவே வீட்ல வந்து யூனிஃபார்ம மட்டு மாத்திட்டு மதி சாப்பாடே இருக்கு அந்த சாப்பாட போட்டு சாப்ட்டுட்டு வாச மட்டு கூட்டிட்டு எங்க பாட்டி வீட்டுக்கு போய் அவங்களுக்கு வாச கூட்டணு வாச கூட்டி எல்லா கோலம் போட்டு வச்சிருவே எல்லாத்தையு முடிச்சுட்டு அஞ்சர ஆறு மணி வரைக்கு வெளையாடிட்டே இருப்ப ஆறு மணி ஆச்சா யாருக்கு எனக்கு டைம் பாக்க கூட தெரியாது யாரையாவது கேட்டுட்டு டைம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு வருவ ஆறு மணிக்கு வந்து பாத்தா அம்மா இல்லைன்னா அழுவ ஆரம்பிச்சிருவ ஆறு மணிக்கு இன்னு வரல அப்டின் சொல்லி அழ ஆரம்பிச்சிருவ அப்புற பாத்தா வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல வரலனா எதுக் அழற டிவி பாக்கலாம்ல உக்காந்துருக்கலால இலன் திட்டுவாங்க அந்த மாரி அதா நா சொல்லுவ டேய் நீ வரும்போது நா வீட்ல தானடா இருக்க நா எங்க அம்மா அம்மாலா நா வரும்போது வீட்லய இருக்க மாட்டாங்க நா அழுவ ஒனக்கு அம்மா வீட்ல இருக்கன்ல நீ ஏன்டா இது பண்ற அப்டினுவ
ம் அது வந்து ஆனா பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஏக்க இருக்கு அ நம்ம அம்மா கூப்பிட வரலையே அப்டின் டு அவ கேக்குறது கரெக்ட் தா ஆனா நமக் கு அந்த மாதிரி சூழ்நில அமைய மாட்டேங்குதுல
ஆமா எனக்கு இப்ப பாத்தீங்ன்னா இப்ப பாப்பா தூங்கிட்டு இருக்கா அவள தூங்கறவள விட்டுட்டு போ முடியாது நா வெளியில போயிட்டு வரதுக்குள்ள அவ எழுந்து அலண்டு கத் த்துனான ஜொரோ கிரோ வந்திரு
ஆமா
அவனாது புரிஞ்ச வயசு இது புரியாத வயசு இதுக்கு ஏதோ ஒரு ஜொரோ வந்துப் ச்சனா நம்ம ஒன்னு பண்ண முடியாது அதனாலயே நா போ மாட்ட அப்பயு அததா சொல்லுவ பாப்பாவாள தாண்டா வர முடியல பாப்பாவு இப்ப ஸ்கூல் போக ஆரம்பிச் சா நம்பளுக்கு வீட்டுக்குள்ள போர் அடிக்க ஆரம்பிச்சிடு நம்ம என்ன பண்ண போறோ வீட்டுக்குள்ள ஐயோ புள்ள எப்படா வருன்னு வாசல்ல போய் நிக்கலா அதா இன்னு கொஞ்ச நாள் இருடா எனக்கு நீங்க ரெண்டு பேரு போயிட்டீங்கன்னா இப்ப எனக்கு ரெஸ்டே இல்லாத மாரி இருக் க்கா அதனால எனக்கு விட்டா போதுன் படுத்துக்கிற அப்ப வந்து நீங்க ரெண்டு பேர் ஸ்கூல் போயிட்டா கொஞ்சோ ரெஸ்ட் கெடைக் கு அந்த டைம்ல நீங்க எப்படா புள்ளைங்க வீட்டுக்கு வரு காலையில இருந்து வீடே சத்த இல்லாத அமைதியா இருக்கு அப்ப நானே ஒன்ன தேடி வந்துருவ அப்
ம் ம் எத்தன படிக்கா
இப்ப வந்து ரெண்டாவது படிச்சுட்டு இருக்கா
செரி செரி செரி ம்
ரெண்டாவதா படிக் கா அடுத்து வந்தானா ஹோம் ஒர்க் எழுதுவா வந்த ஃபஸ்ட்டு யூனிஃபாம் எல்லா மாத் திட்டு அவனோ லன்ச் பாக்ஸ் எடுத்து கழுவ போட்ருவா யூனிஃபா நாம கொண்டி ஊற போடுவான் அவனே அதெல்லாம் ஊற வச்சுட் ட்டு வந்து அதுக்கப்றோ ஸ்நாக்ஸ் எதாது சாப்டுட்டு ஹோம் ஒர்க் எழுதுறது உக்காந்து ஹோம் ஒர்க் எழுதிட்ருப்பா கொஞ்சோ நேர கொழந்தைங்களோட போய் வெளாடுவா வெளியில டெய்லியு ஹோமோ அவனே ஆ அவனோட வேலைய அவனே செஞ்சுக்குவா
ம் ம் நல்லது நம்ம சொல்லி் குடுக்கற மாறிதான நம்ம சொல்லி் குடுக்கற மாறிதான அவங்க இருப்பாங்க
ஆமா ஆமா தெனமு காலையில அதே மாரிதா காலையில எழுந்தோனே அவனே லன்ஞ்ச் பேகல்லா எடுத்து வச்சுப்பா லன்ச் பேக் எடுத்து வஸ் சி எல்லா கெளம்பு
ம் ம் நல்ல விஸ் ஆமா அவங்கவங்க வேலைய அவங்ளே பாத்தா நமக்கு கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு டைமிங் ஆ அது ஐயோ அது பண்ணலயே இது பண்ணலயே அப்டின் நம்ம கொஞ்சோ அவசர பட வேண்டா ஆ ஆ அது பண்ணிக்கிடுவா நம்ம பையன் அது பண்ணி எடுத்து வச்சுக்குடுவா ஆ அப்டின்னு மாரி இருக்கு
எனக்கு அந்த அதனாலதா நா அப்டி பழகி குடுத்திருக்கே ஏன்னா நா ஒரு ஆள் தான நா அவன மெயின்டென் பண்றே கொழந்த இன்னொரு கொழந்த இருக்கிறதுனால அது எப்ப அழுவு எதுக்கு நல்லா இருக்குன்னே தெரியாது திடீர் திடீர்னு அழு நமக்கு அதனாலே ஒரு அர மந்நேரோ இருவது நிம்ஷோ அவகிட்டயே எனக்கு வீணா போய்டு டைமு அப்டி இருக்குபோது நா சமைக்கிறது சாப்பாடு எடுத்து வைக்க கப்பல்லா பேக் பண்ண அந்த மாரி வேலை எல்லா எனக்கு சரியா இருக்கு இதுல இவனுக்குன்னு பாத்து பாத்து எடுத் த்து வைக்க என்னால முடியாது அதனால சொல்லிடுவ நானு உன்னோட ஸ்கூலுக்கு வேண்டிய த நீதா எடுத்து வச்சுக்கணு அந்மாறி உன்னோட ஹோம் ஓர்க் நோட்டு இதெல்லா எழுதி முடிச்சிட்டு நீயா பேக்ல எடுத்து வச்சிரனு என்ன எதிர்பாக்கவே கூடாது அப்டின் நானா எனக்கு கஷ்டமா இருக்கு அப் அப்டின் சொல்லிடுவ வாட்டர் பாட்டில தண்ணி புடிச்ச வைக்கிறது ஆ நா லஞ்சு மட்டு கப் கட் டி கீழ எடுத்து வச்சிருவ தரையில அவனே வந்து பேக்ல எடுத்து வச்சுப்பா அத வச்சுட்டு கர்ச்சிஃப் இருக்கா அதுல கரண்டி இருக்கா எல்லா பாத்துக்குவா அந்மாறி என்னால அத கண்டினியூவா பண்ண முடிய மாட் டங்குது அடுத்தடுத்து வேல இருக்கனால அ சரியா எனக்கு எடுத்து வைக்க முடியாது ஆ அதான் அவனுக்கு ஒரு ஒரு வேல குடுத்த மாரி இரு க்கு ஒரு பொறுப்பாவு இருந்துருவா அமைதியாவு இருப்பா அப்பதா இல்லன்னா பேசிக்கிட்டு எதா நம்ள நோண்டிக்கிட்டு அந்த மாரி இரு ப்பாங்க அவங்களுக்கு வேல வைக்கு போதுதா அவங்க அமைதியாவே இருப்பாங்க
ஆமா நம்ம நம்ம வேல இருக்கு நம்ம வேலைய போய் பாக்கணு அப்டின் நெனைப்பாங்க
ஆமா அவனோட வேலைய பாக்க அவனுக்கு கரெக்டா இருக்கு காலைலயுமே கரெக்டா ஷெடியூல் போட்டு வச்டனா அதுக்கேத்த மாறி அவ அத பண்ணிப்பா அவனுக் அது கஷ்ட அவனு அப்பதா பிஸியா இருக்க மாரி இருக்கா ஆனா நம்ள தொல்ல இல்லாம இருக்கு
ம் ம் ஆமா ஆமா எந்திஸ்ட்டா பாப்பா
ஆமா ஆமா இடா நா அப்றமா கூப்பறே
ஆ சேரிங் சிஸ்டர்
தரே இரு தரே இரு